ஹலோ என்ன பண்றீங்க
நா நா சும்மாதா இருக்கே
எங்க மூணு நாளா காணோ உங்கள
நா காணாம போகல என் ஃபோன் தா என்ன காணாம போயிச்சு சைலன்ட்ல வச்சு சைலன்ட்ல வச்சுட்டு எங்க வச்சேன் மறந்துட்டே பேசறீங்கலா இல்ல
இப்ப கெடச்சிதா
ஆ கண்ணாடி முன்னாடி தா இருந்தது
என்னடா அங்க வச்சுட்டு ஏ
நானு அதத்தா இன்னு யோசிச்சுட்ருக்கே
சேரி சாப்ட்டியா
ம் சாப்ட்டே
என்ன சாப்ட்ட
டயட் ஆரம்பிக்கணுனு நெனச்சே அதனால ரெண்டு தோச மட்டு சாப்ட்டே
அப்புற
அப்பறோ நாலு பூரி சாப்ட்டே
அதா உங்க டைட்டா
ஆமா மனசுக்கு சந்தோஷ இருந்தாவே ஹெல்து நல்லா இருக்கு
சேரி லாட்ரி அடிச்சா என்ன பண்ணுவ
மொதல்ல தூங்குவே
ஆ ஹா ஏ
கனவுலயு பணக்காரனா இருக்கணும்ல
ஆ நல்ல ஐடியா தா
நீ சொல்லு ஒரு நாள் இன்விசிபிள் ஆயிட்டா நீ என்ன பண்ணுவ
யாரு நானா எக்ஸாம் ஆளுக்கு போவ
அப்பவும் ஆன்சர் தெரியலன்னு எக்ஸாம் ஹாளுக்கு போவியா
அப்போ இன்விசிப்பீல்டி வேஸ்ட் தான
ஆஹா சரி உலகத்திலேயே அதிகமா யோசிச்சிருக்கவ யார் தெரியுமா
யாரு சொல்லு பாப்போ
இரவு ரெண்டு மணி நேர தூக்கம் வராம சீலிங்க பாத்துட்டு இருந்தா இருக்குறவ
ஆ அது நா தா அப்போ
சரி உன்னால குக்கிங் பண்ண முடியுமா
சரி உனக்கு குக் குக் பண்ண தெரியுமா
மகிய கூட யூடியூப் பார்த்து தா செய்வ
ஏய அது கூட பண்ண தெரியாம இருக்குற அப்பற உ பக்கத்துல என்ன பண்ணுவ
ஸ்விக்கி சொமேட்டோலா இருக்குல்ல
ஆ அது சரி அதெல்லா உ பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமா
அதனால தா இன்னு சிங்குளாவே இருக்க நான்னு
உ ன்ன மாரி எல்லா ஃப்ரெண்ட் வச்சுட்டா இன்னு நா பர்த்டனாவே இருக்க வேண்டியதா போலயே
அதா ஏய டலண்டே
சரி நம்ம காஃபி குடிக்க போலாமா
ம் போலா ஆனா பிள்ளு நீ தா கொடுக்கணு
சரிவா எய நண்பனா போயிட்டு ஹ இது குடுக்கலன்னா என்ன பண்றது எய நா குடுக்கணும்
நீ தான எய ஃப்ரெண்டு நா தான உ ஃப்ரெண்டு நீ என்ன கூப்புட்டு போறனா நீ தா குடுக்கணு
இது என்ன வாசனமா வருது
அதல்லா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அப்டிதா
சரிங்க அப்பற
அப்பற இன்னிக்கு ஏதோ போச்சு
சரிவா நம்ம டீ குடிக்க போவோ
ம் போலா போலா இன்னு கொஞ்ச நேர கழிச்சு போலா
ஏய
இப்போ டிவில சின்ச்சான் ஓடு
சுட்டி டிவி பைத்தியக்காரங்கலா நீங்க
அப்டிலா இல்ல சின்ன வயிசுல இருந்து அத பாட பிடிக்கு
சின்சான் ரொம்ப புடிக்கும்
சின்சன்ன யாருக்குதா பிடிக்காது
அது இந்த இந்த பள்ளி பருவத்துல நம்ப பள்ளிக்கு போயிட்டு வந்துன்ட்டு அது பாத்துட்டு இருக்க சுகமே தனி
ஆமா அந்த அந்த ஞாபக எல்லா இப்ப கூட வருது
அது சரி அப்பற வேற ஏதாச்சு பேசுவோ வாங்க
ம் பேசலாம்
ஆ சொல்லுங்க பேசலா
நீங்களே எதனா டாபிக் சொல்லுங்க
சரி ஓ உங்களுக்கு வந்து எந்த மாரி வேலைக்குல்லா போணுன்னு ஆச
எனக்கு ஏதோ ஒரு வேல சம்பாரிச்சா போதுன்னு இருக்கு
ஏ உங்களுக் உங்களோட ட்ரீம் ஜாப்ன்னு ஒண்ணு இருக்குல்ல அத பத்தி சொல்லுங்கள கேப்போ
ட்ரீம் ஜாப்னா ஆ எப்புடியு ஐ டி ஃபீல்ட்ல தா போ போறோ அத அதுல ட்ரீம்னு பாத்தா இன்ஃபோசிஸ்ஸு கூகுள்ளு சோஹோ இந்த மாரி பெரிய கம்பெனிக்கு போணுன்னு ஆச தா
கண்டிப்பா போவீங்க ஆ ம் உங்களோட சேல்ரி எந்த மாரி இருக்கணுன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க
அங்க எவ்ளோ குடுத்தாலு ஓகேன்ற மாரிதா இருக்கு பட் அனாலு
அது நம்ப இவ்ளோ வாங்கணு அப்டின்ற ஒரு ஏய்ம் இருக்குல்ல
எனக்கு ஒரு லட்சோ ஒன்ற லட்சோ ரெண்டு லட்சோ இதெல்லா ஆச தா
ஒன் நீங்க என்ன எடுத்தீங்க
ஒண்ணு எடுக்கலதா இன்னு எடுக்குணு
எந்த மாரி எடுக்லானு இருக்கீங்க
இனிமேதா யார்டையாது கேட்கணு சீனியர்ஸ் கிட்ட அந்த மாரில்லா கேட்டு பண்ணணு
ஓ நீங்களா ம் ஒரு பிரஃபர் எடுத்து பண்ண மாட்டீங்ளா ஐ மீன் மொத்தவங்களா டிபண்ட் பண்ணி கம் நீங்களா ஏதோ செப் எடுக்கு
இது டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லல்ல அவுங்ககிட்ட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தான கேட்டுக்க போறோ இந்த மாரி பண்லா எப்டி பண்லா அப்படின்ற மாரி அவுங்களே டிபெண்ட் பண்ணி அவுங்க சொன்னாதா பண்ணுவ அப்படில்லா இல்லல்ல
நீங்க எந்த மாரி வந்து இதுவரையு ஒன்னு ஒரு ஸ்டெப் கூடமா இரு எடுக்காம இருக்கீங்க
சும்மா இப்போதிக்கு கோடிங்கன்னா என்ன பேசிக் ஸ்ஸு அந்த மாரி இப்போதைக்கு காலேஜ் சொல்லி கொடுக்குறது அதெல்லா வச்சிட்டு இப்போ ஓட்டிட்டு இருப்போ
உங்க சீனியர்ஸ்லா அது டுடே எப்டி இரு ஆ அச ஃப்ரெண்டா
அவ்ளோவ பேசினது இல்ல இனிமேதா பேசி பழகணு
அ உங்க பள்ளி பருவத்துல வேற என்னென்ன கார்ட்டூன்ஸ்ல்லா பாப்பீங்க
நா சின்ச்சான் பாப்ப அப்புறோ சோட்டா பீம் பாப்பா
இதுல உங்களுக்கு புடிச்ச கேரக்டர் பத்தி கொஞ்சோ டிஸ்கிரைப் பண்றீங்களா
எனக்கு சின்சான்லயே யார புடிக்கு சின்சானா தா புடிக்கு
ஆ ஏ அவர புடிக்கு சொல்லுங்க
ரொம்ப நல்லா ஜோவியலா காமடி பண்ணிட்டு இருப்பால்ல நல்லா இருக்கு எ நா மட்டு இல்ல
வந்து சொல்லுங்க
பீமாவரி பத்தி நா என்ன சொல்றது
ஆ ம் மிக்சி தா நல்ல கேரக்ட்ருதா பட் இருந்தாலு எப்ப பாரு ஆஃபர் ஆஃபர் ஆஃபர் சேல் போட்ருக்காங்க சேல் போட்ருக்காங்கன்னு எங்க பாத்தாலு ஓடுவாங்க
ம் செரி அப்றோ வந்து உங்களோட ம்
உங்க உங்களுக்கின்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கா இன்ஸ்பிரேஷன் அப்டினு ஒருத்தொங்லா இருப்பாங்களே அவுங்கல்லா யார்யாரு
எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன் இன்ஸ்பிரேஷன்னா அப்துல் கலாம்
ஏ
இன்ன வெரிக்கு அவரு செஞ்ச அந்த ம் அஃக்னில்லா வந்து ஃபேமஸா இருக்குல்ல அத பாத்து இன்னும் எதிர் நாடுங்கல்லா பயந்துந் தாங்க இப்ப கூட அந்த வார்ல அதுக்காகதா எல்லா பயப்புற்றாங்க இந்தியா மேல அதனாலதா எந்த போரோ எதுமே இல்லாம இருக்குல்ல
நெக்ஸ்ட்டே வேற யாரு
வேற ம் சுந்தர் பிச்சை
ஏ
அவரு எப்டி ஒரு சாதார்ண இதுல இந்து இப்போ வந்து ஒரு கூகுள்கே ஆ ம் சிஇஓஓ எதோ இருக்காரு அது என்னன் கன்ஃபாமா தெர்ல ஆனா அவ்ர் நல்ல சேல்ரி வாங்கிட்டு ஹையர் சேல்ரில்லா வாங்கிட்ருக்காரு கூகுள்ள அந்த மாரி ஆவ்ணுனு ஒரு ஆச
இவுங்ள மாரி இருக்க கூடாதுன்னா யாரு மாரி இருக்க கூடாதுன் சொல்லுவீங்க
யாரு மாதரினில்ல சோம்பேறியா இருக்க கூடாது நம்ம நெனைக்க றத டக்குன் செஞ்சிற்ணு
சே உங்களுக்கு புடிச்ச உணவு என்ன
புடிச்சது பூரி தயிர் சாதம் அந்த மாத்ரி நான்வெஜ்ஜினா சிக்கன் ப்ரான் ஃபிஷ்
எதாச்சு உணவுகள நீங்க செஞ்சிர்க்கீங்ளா
ம் உம் நாலா சமைல் கட்டு பக்கமே போனதில்ல
ஏ உங்கள்க்கு அந்த ஆசல்லா இல்லியா இல்ல ட்ரை பண்ண கூடாதுன்னா
ட்ரை பண்ண கூடாதுன் இல்ல இன்ட்ரெஸ்ட் அங்க எதுவு வர்ல அவ்ளொவா சாப்ட்றது மட்டுந்தா
அ உங்களோட வேற எதாச்சு உங்ள பத்தி எதாச்சு சொல்லுங்க நீங்க என்ன மாரி
அ அ சொல்லுங் சொல்லுங்க இருக்கே இருக்கே
சொல்லுங்க
என்ன சொல்லணு
ஒரு நால் நல்ல விஷயங்கள பேசுவோ
நால் நல்ல விஷயங்களா
எதாச்சு ஒரு நல்லது சொல்னுனா என்ன மாரி ஒரு அட்வைஸ் குடுத்தம்னா ஒருத்தங்கள குரோவ் ஆகற்துக் என்ன குடுப்பீங்க
இந்த மாரி குடுப்பீங்கன்னா என்ன சொல்றதுன் தெர்லயே அந்தளவுக்கு நா எது வளர்லந்தா எனக் தோணுது
இப்போதி இப்போதிக் நா இது குடுப்பே எங்கிட்ட ஒரு அட்வைஸ்ன்னு வந்தா நா இதெல்லா குடுப்பே அந்த மாரி சொல்லுங்க
அந்த மாதிரி சொல்லுன்னா சின்ன பசங்களுக் கு அந்த மாதிரி சொல்னுனா டென்த்து, டுவெல்த்துல்லா நல்லா படிச்சிர்ணு பின்னாடி ஃபீல் பண்ண தேவ இல்ல பெரிய காலேஜ் அந்த மாரி போயிர்லால்ல என்ன மாரி வந்துட்டு கஷ்டப்பட வேண்டா
ஓ நீங்க அவ்ளோ கஷ்டப்பட்றீங்ளா
நா சேந்த காலேஜ்ல அவ்ளோ கஷ்டப்பட்றே
கஷ்டப்பட்றாங்களா இல்ல படுத்துறாங்களா
ரெண்டுமே தா
ஓ அது செரி வேற என்ன உங்கள பத்தி சொ என்ன பத்தி சொல்ல ஒன்னுல்லங்க செரி நம்ப அப்பறமா பாக்லாமா பாய்
ஐயோ